கருமோ எப்டி நல்லாருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
இருக்
ஓகே ஓகே ஓகே வீட்ட எல்லா எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லா இருக்காங்க
ஓகே ஓகே நீங்க சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டாச்சு இன்னக்கி நம்ம இன்னக்கி என்ன பண்ணோ அத பத்தி பேசுலாமா
கண்டிப்பா பேசுவோ இன்னை நாள் எப்டி போச்சி
ஆரோக்யமான உணவு சாப்ட்டீங்ளா இல்ல என்ன உணவு சாப்ட்டீங்க கால்ல ஃப்ரேக்பஸ்டு
காலைல பாத்தீனா பருப்பு சாப்பாடு சாப்ட்டே முருங்கக்கா போட்டு ப்ரேக்பஸ்டே சோ மதியொ வந்து அ தட்டப்பயிர் போட்டு சாப்பாடு
ஓகே
நைட் இன்ன சாப்டல நைட் என்ன செய்றாங்கன் தெரியில சோ நைட் தா சாப்புட்னு அப்றொ நாள் காலையில் எழுந்துச் ஒன்னே என்னனா கலைல எஞ்ச்சொனே கோவில் போனே சோ நீ மண்டேனால செரி பொய்ட்டு வருவோ கொஞ் சோ வால்த்துல மொதல் நாள் போய்ட்டு வர்வோ ஒர் பே அட்னன்ஸ் போட்டு வரோ தலைவர்க்கு சொல்லி போய் போட்டு வந்தே சோ வந்தோன சாப்ட்டு முடுச்சேன் சாப் முடிச்சிரு கொஞ்ச வேலைகள் இருந்சி காலைலயா இப்போ சிவன் கோவில் பக்கத்துல இருக்கு சோ அப்பயவர் பாத்து ஒர் அட்னன்ஸ் போட் அவுட்ட பாது கொன்னார பேசிட்டு வந்தைன் அப்புறொ கொஞ்சு வேலைகள் இருந்து சாப்ட்டு முடுஷ்சு வொஞ்ச வேலைகள் பண்ட்டு அப்புற மதிய சாப்ட்டை சோ மதிய சாப்ட்டு தெம்ப கொஞ்சொ வேல இருந்சு பண்ணி முடுச்டு சோ நைட்டுகு இப்ப கொஞ்ச ஃப்ரியா இருந்தேன் சிரி ஒங்க ஞவக வன்ச்சி செரி அன்னிக்கே ஃபோன் மண்ணி பண்ண பேச முடிய்ல சோ அதா இன்னிக் பேசிக்கிலா அப்பின் செல்ய ஒங்ளுக்கு ஃபோன் அடிச்ச உங்குளுக்கு எப்டி போச்சு நார்க்கள் இன்னிக்கி
நா வந்து மண்டேனாலே இந்த சிவன் கோயிலுக்கு வந்து நா எப்பொலுதுமே கோ பால் அபிஷேகம் பண்ண போவே கால்ல எந்துச்சு குளுஷ்டு அர்லி மானிங் பேரு வேன் நா என்ன ரொம்ப கோயில்ல வந்து மண்டே வந்து ஏனா நா சைடு வந்து என்ன பண்ணுவாங்க நா அ எல்லாருமே அவுங்களே சொந்தமா பால் அபிஷேக பண்ணுவாங்க சிவன் லிங்கத்துக்கு சவ் சேடு அந்த மாரி அல்லோடு கடயாது நான் சேடு வந்து நம்மளே ஓனா பண்ற மாரி இருக் நா வந்து ஒரு பால் பால் வச்சிருப்பாங்க குங்குமோ சந்தனோ கல் கண்டு ப்ற எள்ளு அருசி கொஞ்சொ வச்சிருப்பே ஏனா
ம் உங் வாய்ஸ் ப்ரேக் ஆயிட்ச்சி
அ ருசி இருக்குல்லா அத வச்சு நனச்சிட்டுதா வொப்பாங்க அந்த சிவலிங்கில் மேலால செந்த வில்வ எல அதலா வச்சு கும்புடதுக்கு ஒரு பத்து பத்னஞ்சு நிம்ச ஆகு
ஓ பரவால்ல பரவால்ல ம் ம் ம்
வந்து நா ஃபஸ்டு வந்து நா இல்ல இதெலா நா பண்ண மாட்ட ஏன்னா நம்ம ஊர்ல கல்ச்சல்ல வந்து அலோடு கடயாது அந்த கருவேரன்னு சொன்னா அந்த பண்டித் அவர உட்டுட்டு வேற யாருமே முள்ள போது அலோடு கடையாது எனக் கொஞ்சொ ஃபஸ்டைம் வந்து நா ரொம்ப ஃபீல் பண்ணே ஒரு மாரியா என்னதா நம்ம நான்வெஜ்ஜி சாப்புடாம இருந்தாலு ய சு சுத்தமா இருந்தாலு நம்ம அத பழக்க இல்லாதப்ப அப்போ நம்மளுக் கொஞ்ச பயமா இருக்கு ஏதாவது ஆ பிரச்சனயா வந்துருமோ சாமி கிட்ட அந்த மாரி தோணுது ப்ச் ஏன்னா நம்ம ஊர்ல அந்த கருவாடு கூடுனா எது சாமி குத்தமாயிட்டு அதயிட்டுன் சொல்லுவாங்க அப்றோ அங்க உள்ள பண்டித்துன் சொன்னாங்க இல்ல பரவால்ல பண்ணுங்கமா அப்ன்னு அப்றபண்ண பண்ண எனக்கு வந்து மன நிறைவு கெடச்சு ஏனா எப்பொழுதுமே சிவன் கோவில் வந்த் து நம்மதா இங்க சைடு தா நம்ம எண்ண போடுறோ செவ்வா வெள்ளி சாமி கும்புட்றோ ஆனா அங்க அங்க வந்து என்ன பண்றாங்க அங்க வந்து என்ன பண்ணுவாங்க அங்க வந்து என்ன பண்ணுவாங்கனா ரெகுலர் இல்ல சனி மண்டே மண்டே அண்ட் ச சண்டு சட்டர்டே வந்து ரொம்ப இம்பார்டன் குடுப்பாங்க மத்த நாள் வந்து விநாயருக் வந்து புதகெழம போவாங்க வியாழக்கெழம வந்து அப் அப்டிதா பன்னுவாங்க அங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சாமிய ஃபிக்ஸ் பண்ணி வெச்சிருவாங்க ம் சனிக்கெழமனா ரொம்போ கூட்டமாருக்கு ஆக்ச் திரி நம்ம சனிக்கெழம வந்து நம்ம ஊர பொறுத்தர என்ன எப்டினா ஆ சனி பகவானுக் வந்து நம்ம வந்து எள்ளு தீபோ எரிப்போ ஆனா அங்க என்ன பண்ணுவாங் குட்டி செல மாரி இருக்கு அவுங்களே ஓனா அ லேடிஸ் மட்டு பண்ண வுட மாட்டாங்க அங்க பூசாரி இருப்பாங்க அவுங்க என்ன பண்ணா கடுகு எண்ணெ தெரியுமா கடுகு எண்ணெ அந்த எண்ணெய வச்சு அந்துல கொஞ்சி எள்ளு போட்ருப்பாங்க கருப்பு எள்ளு இல்லன்னா உளுந்து கருப்பு கலர் இருக்கற அத வந்து போட் டு பூசாரிட்ட கொடுக்கப் போவோந்தா அவுங்க வந்து ஊத்திருவாங்க அந்த எண்ணெயில வந் து ஊத்துவாங்க
ஆஹா
சனி பகவானுக்கு இங்க நம்ம வந்து எள்ளு தீபோ போட்டு எரிப்போ அங்க ஒவ்வொரு எடத்துலயு வித்யாசமா இரு க அது பெறவு கோதும மாவு இருக்கு பாத்தீங்ளா
ஆமா ஆமா
கோதும் மாவு வந்து அத பெசஞ்சி அதுலயே விளக்கு போடுவாங்க
ம் ம் பாரே ம் புரியுது புரியுது ஆமாமா உண்ம தா அந்த நார்த் சைட்ல வந்து அந்த கல்ச்ரே வேறதா சொல்ல போல நம்ப ஊர்ல பாத்தீனா ரொம் ரொம்ப ஒரு ரொம் ஆ ரொம்ப சாமிய வந்து ரொம்ப இதா பாப்போ அதாவது நம்மள என்னதா நம்ம சுத்த பத்தமா இருந்தங்க சொன்னாம சுத்த பத்தமா இருந்தாலு சாமி தொட்றதுக்கு நம் மனசு உருத்து தொட முடியாது ஒரு தலபா கருவறைக்குள்ளே போவுட மாட்டாங்க நம்மல அந்த ஒரு அந்த பூஜ பண்ற ஆட்கள தவர மத்தபடி யாருமே உள்ள போ அனுப அனுமதி பண்ண மாட்டாங்க சொல்லப்போன் நம்போ ஊர்லெல்லா ஆனா அங்க வந்து நம்ம சாமிய தொட்டு நம் நம்ப அபிஷேகம் பண்றோனா கண்டிப்பா அதெல்லா ஒரு ஒ ஒர் பாக் கிய தா சொல்ல போனா சாமி தொட்டு அபிஷேக பண்றோனா உண்மையிலே அது அது குடுப்பன இருக்கு அது சாமி வந்து நமக் க்கு ஒரு அனுமதி இருந்தாதா அந்த மாரி பண்ண முடியு எல்லாராலயு பண்ணிட முடியாது நீங்க நம்பூர்லந்து அந்த ஊர்ல அப்டி பண்றீங்கனா ஆனா அது வந்து சாமியோட ஒரு இதுதா ஒரு சாமிங்க அப்டி பண்ணணு சொல்லி இருக்குது நம்ம ஊர்லெல்லா அந்த மாரி எதும் பன்னம் சும்மா தொட்டு கூட கும்புடக்கூடாதுன் சொல்வாங்க சும்மா பூ கூட வெக்கக் கூடாது நீங்க நாங்க தா வெக்கினு நீங்க வெக்க கூடாது அப்டின் சொல்லுவாங்க ம் ம் ஆமாமா அது என்ன ஓர் டெய்ம் ஒரு விளக்க குடுத்தாரு ஐயரு நீங்க கால்ல ஏஞ்சி குளிச்சிருப்பீங்க சுத்த பத்தமா தா இருப்பீங்க ஆனா நீங்க என்ன படு படுக்க அரைக்கு போயிருப்பீங்க இந்த மாரிலா போயிருப்பீங்க நாங்கலா கால்ல எஞ்ச் குளிச்சோம்னா அப்டியே ஒடனே வந்துருவோ கோய்லுக்கு நாங்க வேற எங்கியு போ மாட்டோ நீங் குளிச்சி நீ குளிக்கிறதே படுக்கறையில தா குடிப்பே குளிப்பீங்க அப்டீங்போது ஒங்களுக்கு எப்டி நீ சுத்த பத்தமா இருக்கனீ சொல் டுருவீங்க அப்டின் ஒரு என்ட கேட்டாரு சோ அதுக்குக்கூட தெரியுறது ஆமால்ல நம்ம அங்கதா குளிக்குறோ அங்கதா தல சீவுறோ அங்கதா நம்ம நீங்க துணிய கூட பாதினா பெட் மேலதா வச்சு போடுவீங் ங்க குளிக்கு போது பெட்டு மேலதா வச்சிருப்பீங்க சோ எப்டி நீங்க சுத்த பத்த சும்மா இருக்க நீங்க சொல்றீங்க அப்டின்னாரு அதுக்கப்ற தா யோச்சிட்டே ஆம்மா இல்ல அது சொல்றது கரெட்டில்ல நம்ம இப்ப பண்ணக்கூடாதுன் சொல்லி நா பூ கூட கொண்டு போனேன்னா சாமி மேல கால் பாத கிட்ட தா வைப்பே தல மேல வைக்கிறது அந்த மாதிரில்லா பண்ண மாட்டே பாதத்துக்கிட்ட வச்சுட்டு நா வந்துருவே சாமி தொட தொடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இதுலதா இருக்கே சேரின்னு அவங்க சொல்லும் போது எனக்கு செ தொடர்து வாய்ப்பு கெடச்சாலுமே கூட எனக்கு மனசு உறுத்துது அதா அவரு சொன்னாரே நம்ம இன்னைக்கு அங்கதான குளிச்சோ அ நம்ம எப்படிடா சாமி தொட்ர்றது நம்மளுக்கே வந்து ஒ மாதிரி இது ஆகு என்ன பொண்ணு கொழந்த பக்கத்துல சின்ன கொழந்த இருந்ச்சா அவன்ட கொடுத்து வைக்க சொல்லிடே ஏன்னா கொழந்தைங்க வந்து அவ்வளோ பெருசு அந்த ஒரு இதெல்லா கெடையாது எனா கொழந்தைையு தெய்வ ஒண்ணுங்கும் போது கொழந்தைங்கலா வந்து அவ்ளோ பெருசு எதுவு பாது பண்ண மாட்டாங்க எங்க அண்ண பைய இருக்கா சோ அவ அவன்ட்ட கொடுத்து போய் வெச்சுட்டு வந்துறா சாமிட்டன்னு போய் அவ கருவரைக்கு போய் வெச்ட்டு வருவா கொழந்தைங்க போனா எதுவு சொல்ல மாட்டாங்க அதாவது பூசாரி இல்ல அப்டிங்கும் போது இவனே போய் வெச்சாலு எதுவு சொல்ல மாட்டாங்க கொழந்த போனா எல்லா அதே நாம போய் கோ கருவரைக்குள்ள போனா வெச்சுக்கோங்களே என்னன்னா எந்த எந்த வார்த்தைல கேப்பாங்கன்னே தெரியாது அந்த வார்த்த திட் டுவாங்க சொல்ல போனா அந்த ஊர் பக்கத்துல இருக்க ஆட்கள்லே திட்டுவாங்க அப்டிங்கும்போது நம்ம அதுக்கேத்த மாரிதா இருக்குனு அதே மாரி அ இன்னொன்னு பாத் தீங்க நம்ம ஊர்ல எங்க சாமிய தொட்டு அபிசேக பண்ண முடியுன் பாத்தீங்கனா ஆ அ வெள்ளியங்கிரில் இன்னொன்னு இருக்கு மே இன்னொரு வெள்ளயங்கிரில்ல இன்னொரு கோவில் மல ஏறிதா போவாங்க சிவன் கோவில் தா ரொம்ப அட்வெஞ்சரா இருக்கு அந்த கோவிலுக்கு அங்க போன நீங்களே கையால உங்களுக்கு அபிசேக பண்லா சோ அந்த மாரி ஒரு ஆ இது இருக்கு ரொம்ப பழமையான கோயில் வெள்ளியங்கிரி மாரியே பாத்தீங்கன்னா அது வெள்ளியங்கிரி தெரியுள உங்களுக்கு
இல்ல இல்ல இல்ல இல்ல கோயம்புத்தூர் சைடு நா போனது கெடையா
ஓகே ஓகே ஈசா ஈசா தெரியுல கோல கோயம்புத்தூ ஈசா லிங்க தெரியுமா பெருசா ஆ ஓகே ஓகே அது அடிவாரத்து அது மேல போனீங்கன்னா சிவன் வந்து அங்கதா உக்காந்து தியானம் பண்ணாருன்னு சொல்லி அங்கதா உக்காந்து தியானம் பண்ணாறாமா சோ அது வந்து ரொம்போ பழமையான கோவில் அது ரொம்ப சக்தியான எடமே சோ அது வந்து அதே மாரி அந்த போ யா எல்லாரு நெனச்ச போயிட முடியாதுங்க அதுக்கு சிவனுடைய அருள் இருந்தா மட்டுதா போ முடியு ஏன்னா அது போற வழி அவ்வளோ கடுமையா இரு படியெல்லா எதுமே கெடையாது ட்ரக்கிங் தா கிட்டத்தட்ட ஏழு மல நீங்க ஏற்ணு ட்ரக்கிங் தா இருக்கணு அப்டிங்கும் போது ரொம்போ க கடுமையா இருக்கும் போ முடியாது உங்களால அ போணுனு நெனச்சா கூட போ முடியாது அது வந்து நம்ப ஒரு இதாவ் இருந்து ஒருநிலைப்படுத்திட்டு மனசு ஒரு நிலைப்படுத் திட்டு தா போ முடியு அங்க அப்டியேப்பட்ட கோவில அங்க இன்னொரு கோவில் அதே மாரி இன்னொன்னு இருக்கு சிவன் கோவிலு அங்க போனீங்கன்னா நீங்க சிவ ன்க்கு நீங்களே அபிஷேகம் பண்ணலா நம்ம தமிழ்நாட் டுலே பாத்தின்னா அந்த ஒரு கோயில் தா பாத்திங்க நீங்க போய் அபிஷேகம் பண்ணி பூ வெச்சு இது பண்லா நீங்க அந்த ஒரு கோவில் தா அந்த மாரி இருக்கு மத்தபடி பெருசா நா பாத்த வரைக்கு வெளியில எங்கேயு அபிசேக பண்ண விடுறது இல்ல நம்பள அது ஒண்ணு இருக்கு ம் அதே மாரி நம்ம வே இதுல நார்த்ல பாத்தீங்கன்னா நம்ப ஊர்ல பாத்திங்கன்னா விநாயகருக்கு பாத்தீன்னா கல்யாணமே ஆகலனு சொல்லுவோ ஆனா நார்த்துல பாத்தனா விநாயகர் வந்து சித்தி புத்தி ரெண்டு மூனு ஒய்ஃப் இருப்பாங்க அது உண்மையா
ஊரு பொறுத்தளவு வந்து என்னன்னா ஒரு நாள் மட்டுதா வினாயகர் சதுதி கொண்டாடுவோ ஆனா அங்க பாம்பே பொறுத்தளவு நார்த் சைடு போவே நார்த் சைடு பொ ருத்தளவு என்ன பண்ணுவாங்க நா சரி எல்லா பக்கமு என்ன பண்ணுவாங்கன்னா பத்து நாள் கொண்டாடுவாங்க இப்ப கொழந்தைக்கு எல்லாமே நம்மளுக்கு ஸ்கூல் வந்து ஆஃப் இயர்லி குவார்ட்டர்லி தா லீவ் விடுவாங்க ஆனா அங்க வந்து அப்டி வுட மாட்டாங்க ஆஃப் இயர்லி குவார்ட்டர்லி லீவ் விட மாட்டாங்க தீபாவளிக்கு பத்து நாள் வுடுவாங்க அப்புறோ இந்த கண்பத்தின்னு சொல்லிட்டு கணபதிக்கு
ம் ம் ம் புரியுது புரியுது ம் ம் உங்க வாய்ஸ் பிரேக் ஆய்ச்சி ம் ம் ஆ எட்துன் வரே வந்தி ஆ அது காலைல எ டைம் ஆ பாத்தேனே ம் ம் ம் ம் அக்கா உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு ம் ம் ம் புரியுது புரியுது அதா
ஆ காலையிலயு சாயங்கால பூஜ பண்ணுவாங்க உண்மைக்குமே வந்து அது பத் அங்க அந்த டைம்ல வந்து யாருமே நான்வெஜ் சாப்ட மாட்டாங்க ஒவ்வொரு வீட்லயையு அதப் போக கரைக்க கொண்டு போவாங்க ஒவ்வொரு வீட்லயு ஒவ்வொரு விதமான கண்பத்தி இருக்கு சின்னதா இருக்கு ஒரு நாள் அங்க எப்டின்னா ஒரு சிலவங்க வந்து ஒரு நாள் வெச்சக்கிற மாதிரி பூஜ பண்ணுவாங்க எங்க சொசைட்டில வந்து ஏழு நாளு இருக்கு விநாயகர் ஏழு நாளு இருப்பாரு அது வந்து ஒவ்வொரு நாளு பூஜ பண் வாங்க லாஸ்இட் நாள் வந்து வண்டில கொண்டு போயிட்டு அங்க வந்து ஆறுல்லா கெடையாது கடல் இருக்கு சப்போஸ் கடல் கரைக்க முடிய இல்ல நம்ம ஊர்ல வந்து தெப்ப குளம்ன்னு சொல்லுவாங்களா அங்கயே இருக்கு அங்க போயிட்டு அந்த கண்பதிய வந்து கரைப்பாங்க அ நீங்க சொன்ன மாரி நம்ம ஸ் நா சவுத் சைட்ல தா விநாயகருக்கு வந்து கல்யாணம் முடியலன்னு சொல்றாங்க ஆனா வந்து நார்த் சைடுல சொல்றாங்க இரண்டு ஒயஃப் இருக்காங்கள் சொல்லி சொல்றாங்க நானும் படிச்சிருக்கே நானும் வந்து இவங்க சொல்றது யாரும் நம் அது எப்டி இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு நானும் வந்து இந்த ஆன்மீக புக்குல இருந்து இதெல்லா பாக்ரப்போ விநாயகர்க்குள்ள வரலாறு எல்லா பாக்கப்போ வந்து அக்சுலி என்னன்னா அது வந்து விஷ்ணு விஷ்ணு அவதாரத்துல வந்து பிறந்தவங்கன்னு சொல் ல்லி அந்த ரெண்டு பெண்களும் விஷ்ணு அவராத்துல பெறந்து வந்தவங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கே படிக்கவு செஞ்சிருக்கே அவங்கள தா விநாயகர் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு கேள்வி பட்டிருக்கே நா
ஓ செரி செரி செரி ம் புரியுது ஆனா முருகருக்கு அங்க ஒயஃப் இருக்கிற மாரி அங்க இருக் முருகருக்கு இருக்காராங்க முருகர் சிங்கிள் தானா அங்க
முருகருக்கு சிங்கிள் இல்லியே டபுள்ல்லா
இல்ல அங்க நார்த் சைடலும் டபுள் இருக்குங்களா உங்களுக்கு இங்க இருக்க மாரியே தா அங்கேய இருக்க முரு ஆமா ஆமா சிவகிராம் தொடர்ந்து பேசோம் ஓகேங்களா நன்றி நன்றிங்க ம்